தோழி நீங்க
நா ரொம்பவே நல்லா இருக்க நீங்க தோழின்னு சொன்ன உடன்தா எனக்கு நியாபகம் வந்தது இது நம்மளோட காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பாத்த அத பாத்த ஒடனே என்னோட பழைய நினைவுகள்லாம் அப்டியே வர ஆரம்பிச்சுட்டு அத பத்திதா நா நெனச்சுட்டே இருந்தே நீங்களே போன் பண்ணிட்டீங்க நம்ப பள்ளி காலேஜ்ல படிச்ச நாட்கள்ல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க
கண்டிப்பா எனக்கும் அந்த மலரும் நிலைவுகள் வந்து அப்பப்ப வந்து போகும் இந்த சின்ன புள்ளைங்கல்லா பள்ளிக்கூடம் போறத பாக்குறப்பையு அஹ் நா படிச்ச பள்ளிக்கூடத்த கடந்து செல்றப்பயும் எனக்கு அந்த நியாபகங்கள் வந்து வந்து போகும் திரும்பவும் போய் படிக்க கூடாதா அப்டிங்கற மாதிரில்லா எனக்கு தோணு
ஆமாங்க அதுலயும் இந்த தீபாவளி பொங்கல்னா நம்ப பாருங்களே நம்ப ஸ்கூல்ல தீபாவளி அன்னைக்கு கூட நம்ப வந்து புது டிரெஸ்ஸ போடுவோல்ல அது ஆனா அன்னைக்கு நா போடவே மாட்ட ஒரு கா மண் நேரம் கூட போடாம கழட்டி வெச்சுட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு புதுசா போட்டுட்டு போணுன் னா அத அப்டி புதுசு மாரி பாத்து பாத்து வெச் சுக்கிட்டுருப்ப அந்த நினைவுகல்லாம் எனக்கு இப்பயே ரொம்ப மகிழ்ச்சிய குடுக்குது நீங்க அப்டி பண்ணிருக்கீங்களா
ஆமா கொஞ்ச நேரந்தா போட்டே இருப்போ அதுக்கப்பறொ எதாவது கரபட்டுட்டுனா மறுநாளே பள்ளி கூடம் தெறந்துருவாங்களா ஒரு நாள் தான லீவ் குடுப்பாங்க அதோட இல்லாம அந்த துணிய தொவச்சுட்டோ அப்டின்னா அந்த புதுஸ் துணிக்கான ஒரு பளபளப்பு அந்த தன்மை வந்து கொறஞ் கொறஞ்சிடுனுங்கிற ஒரு பயத்திலயே தொவைக்காம அப்டியே போட்டுட்டு போனுங்குறத நெனைக்கிறது அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதெல்லா
ஆமா நம்ம அந்த ட்ரெஸ்ஸோடயா போச்சு அந்த ட்ரெஸ் கலருக்கு மேச்சிங்கா வளையல் தேட்றது அதுக்கான தோடு பொட்டு ஒரு ஹேர் பேண்ட எல்லா அதே கலருக்கு பூ வந்துட்டு தீபாவளிக்கு மறுநாளு ரொம்ப வெல அதிகமா இருக்கு ஆனா அதயும் வீட்டுல ரெண்டு ரெண்டு பக்கமு தொங்குற அளவுக்கு பூ வேணுனு சடம் புடிச்சு பூ வாங்கி வெச்சிட்டு போறது அதெல்லா ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுல அப்பெல்லா
ஆமா அப்ப மல்லிப்பூ சீசன் ய இருக்காது அஹ் கனகாம்பரம் இல்லன்னா ஜெவ்வந்தி பூ தா இருக்கும் அந்த ஜெவ்வந்தி பூவுக்குமே அடிசுக்கிட் நிக்கிறது
ஆமா அதே மாரி ஸ்கூல்லனா வெச்சீங்கள பொங்கல் விழா கொண்டாடுவாங்கல்ல அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் ஸ்கூல்ல சொல்லிடுவாங்க இன்னைக்கு யாரும் மதியானம் சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டா ஸ்கூல்லயே சாப்பாடுன்ட்டு நம்ப வீட்டுல நம்ப அம்மா வந்துட்டு எதாவது சாமி கும்பிட சக்கரபொங்கல் செஞ்சாங்கன்னா திரும்பியே பாக்க மாட்டோ ஆனா அந்த ஸ்கூல்ல வந்துட்டு மிஸ்சுங்க சமச்சு போடுறதுக்கு நம்ம காலைய்ல இருந்து உட்காந்துருப்போம்ல ஏன்னா அன்னைக்கு வந்து ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்க மாட்டாங்க நம்மள கலர் ட்ரெஸ்ல வர சொல்லிடுவாங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்கலா பேசிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சமயல்ல ரொம்ப பிஸியா இருபாங்க அதுல மதி மதியானோ ஆளுக்கு ஒரு கரண்டி இந்த சக்கர பொங்கல் வைப்பாங்க கொஞ்சமா புளி சாதமு எங்க ஸ்கூல்லைலா வப்பாங்க அந்த சாப்பாட்டுக்கு உக்காந்துட்டு ஃப்ரெண்டுங்களோட பேசிட்டு சாப்புடுறது அதெல்லா இப்ப நெனச்சாலு மீண்டு அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானு தோணுது
ஆமா இப்பவே எனக்கு ஒரு அஹ் க எதாவது படிக்கணு ஆனா படிக்கணுனு விருப்பம் இருக்கு திரும்பவும் அந்த பழைய தோழிகள் பழைய நண்பர்கள் எல்லா கெடைப்பாங்களா அது வந்து நம்ம இழந்தது இழந்ததுதான சோ இதுக்கப்பறொ புதுசா
நா கூட நேத்து ஏ ஃப்ரண்ட பாத்தன்னு சொன்னேன்ல பாத்தனோஞ்சு என்னன்னா அப்ப வந்துட்டு நம்ம பாத்தம்னா அது எவ்ளோ ஒரு அன்யோன்யமா இருப்போ வாடி போ போடினு பேச்சிக்கிறதா இருக்கட்டு அவுங்க தட்ல இருக்க டப்பாவுல சாப்பாடெல்லாம் புடுங்கி சாப்புடறதா இருக்க பேனாவ பைய்ல இருந்து தெரியாம எடுத்துட்டு நம்ம எழுதிற்றது அடிச்சுக்கிறது இதெல்லா இருப்போ இப்ப வந்து நல்ல நெருங்கின ஃப்ரண்டுதா ஆனா இன்னைக்கு பாக்கயில அவள வாடி போடினு சொல்ல கூட ஒரு இது வராம வாங்க போங்கங்கிற மாதிரி ஒரு நீண்ட இடைவெளி விழுந்த மாதிரி எனக்கு ஒரு க இதா இருக்கு அது எனக்கு மட்டுந்தா அப்டியா இல்ல உங்களுக்கு தோணிருக்கா
எனக்குமே தோணிருக்கு ஏன்னா நம்ம அப்ப வந்து கல்யாணோ ஆகாம இருந்துருப்போ நம்மளுக்கு வந்து நேரோ அதிகமா கெடைக்கூ ஒரு பேசுறதுக்கா இருக்கட்டு இல்ல வெளில போறதுக்கா இருக்கட்டும் நெறையா நேரங்கள் வந்து நம்மளுக்கு சுதந்திரமான ஒரு நேர மேலாண்மை நம்மளுக்கு கெடச்சுருக்கு ஆனா இப்ப அப்டி கெடையாது நம்ம பாக்குறப்ப கூட நம்ம தோழி மட்டு இருக்க மாட்டாங்க தோழி கூட அவர் கணவர் இருப்பாரு அவர் கொழந்தைங்க இருப்பாங்க அப்டி இருக்குறப்ப நம்ம நெருக்கமா பேசுறதுக்கும் ஆ நம்மளோட அன்ப பரிமாறிக்கிறதுக்குமே ஒரு ஒரு தடைகள் மாரி தான இருக்கூ ஒரு எல்லை இருக்கூ இப்ப பேசுறதுக்கு
அவுங்க நம்பர்ல்லா இருக்கு ஆனா நம்ப பேசிக்கிறது கெடையாது ஃபோன்ல வந்துட்டு பயன்படாத பொருட்கள் மாதிரி அவுங்க நம்பர் இருந்துமே நம்ப எடுக்காமயே வச்சிருப்போ அந்த அவுங்க என்ன செல்லுல அவுங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களா அத பாக்குறது நம்ப ஸ்டேட்டஸ் ஸ அவுங்க பாக்குறது எப்பயாவது அவுங்க எங்கேயாவது சுத்தின மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வெச்சாங்கன்னா ஒரு ஸ்மைல் அனுப்புறது இல்ல ஒரு வாழ்த்து சொல்றது இப்டியே வாழ்க்கைலா நகர்ற மாதிரி இருக்கு இல்லையா அதுலயு பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறோ எவ்ளவுதா சுதந்திரோ இருக்கு என்னல்லாமோ சொன்னாலு அந்த நட்பலா வந்துட்டு நம்மளால இன்னமோ தொடர முடியாது இல்ல ஒரு போய் வெளில போய் பாக்குறது அவுங்க வீட்டுக்கு போறது இதெல்லா
கண்டிப்பா பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு அப்டின்னு சொல்றது வாய் அளவுல தான் சொல்லுவாங்களே தவிர நம்பளுக்கு அந்த சுதந்திரத்த கொடுத்தாலு நம்ம சுத்தி இருக்கிறவங்கள என்ன நெனைப்பாங்களோ அப்டிங்கற ஒரு அ உள்ளுணர்வு நம்பள வந்து ஒரு பயமுறுத்திகிட்டே இருக்கும்
சரியா சொன்னீங்க அப்பல்லா வந்துட்டு எனக்கு இருக்குறதுலயே ரொம்ப மகிழ்ச்சியான விஷய என்னன்னா நடந்து போவோ ஒரு ஐந்தாம் வகுப்பு வரைக்கு இல்ல வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்தது பத்தாம் வகுப்பு வரைக்கு கொஞ்ச தூரோ அப்பல்லா என்னன்னு வச்சீங்களேன் நாங்க நடந்தே இந்த ஸ்கூலுக்கு போவோ நான் மட்டு தனியா போ மாட்டேன் என்னோட பக்கத்து வீட்டு வீட்ல அக்கம் பக்கத்துல இருக்க ஃபிரெண்டுங்கலா ஒவ்வோர்ததி வீட்டு வாசலயு வந்து ஒன்னோர்த்தர அழச்சிப்போ எல்லா சேந்து ஒன்னா நடந்து போறது ஒருத்தர் வந்துட்டு வகுப்பு வுட்டுட்டுடாங்கன்னா எல்லாரு ஒரே வகுப்பு படிக்க மாட்டோ இல்லையா ஒரு தெருவுல இருக்கவுங்கன்னா ஒவ்வேறு வகுப்புகள்ல இருப்பாங்க வர மட்டு காத்திருந்து எல்லா ஒன் னாவர்றது இதெல்லா எனக்கு ஒரு நல்ல இதா இருந்துச்சி
ஆமா ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்கலா அது மாதிரி யாரு இருக்க மா ட்ராங்க அது வந்து ரொம்பவே அ வித்தியாசமா வளர் வளர்ச்சிதை மாற்றம்னு இல்ல இப்ப வளர்ற பிள்ளைங்களோட மாற்றமே வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில அவுங்க நடந்துக்கிறாங்க அந்த நடந்து போறது இது மாரி கடையாது ஆ பழைய நண்பர்கள் அதிகமா இருக்க மாட்றாங்க இப்ப உள்ள பிள்ளைங்களுக்குல்லா ஒரு தெருவுலயே இருந்தாலுமே அ எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்களே தவிர வெளில வந்து வ பழக மாட்றாங்க அந்த நண்பர்கள் வட்டாரங்கறது ரொம்ப குறஞ்சு போன மாரி எனக்கு இப்ப தோணுது இப்ப இருக்குற காலகட்டத்துக்கு
சரியா சொன்னீங்க இது ஒரு ஆபத்தான சூழலும் கூட ஒரு வ ப நம்ம குழந்தைகளோட நண்பர்கள பாத்தீங்கன்னா விரல் விட்டு என்ன கூடியவங்க தான் ஆனா நம்ப என்னா பண்ணுவோ இப்ப நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறோம்னா தேர்ட் இயர் அக்கா வரைக்கு எல்லாத்தையு வழியக்க வழியக்க போய் பேசிட்டு எல்லாடத்தியு சுத்திட்டு வருவோ இப்பல்லாம் பிள்ளைங்க அப்டி இருக் க்குறதே கெடையாது காரணோ இந்த செல்ஃபோன்தா அத நா கொறையா சொல்லல நம்ம வந்து மிச்ச நேரோ இருக்கா செல்ல எடுத்து பாத்துட்டுருப்போ அப்டி மனநிலைக்கே எல்லாரு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறே நமக்குல்லா இப்ப நேரத்த என்ன பண்றது தெரியாதுல்ல அதுலயு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கையில அந்த ப்ராஜெக்ட் நெட்டுக்கு அலைவோமே இன்னைக்கி நெனச்சாலு இதுக்காக நம்ப இந்த அள அழஞ்சோன்னு இருக்கு அந்த ப்ராப் அப்பல்லா வந்துட்டு நம்மள மாதிரி தொழில் நுட்பம்ல்லா முன்னேற்ற கெடையாதுல்ல எங்கேயாவது ஒரு எடத்துலதா கணினி மையோ இருக்கூ அங்கதான் போயி நம்ப டைப் பண்ணி வாங்கனு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தமானத நம்ப தேடுறா இருந்தாலு ஒரு மணி நேரத்துக்கு இருவதுருவா இந்த மாரி கட்டணோ குடுத்துதா நம்ம ஒரு கணினி மையத்துல போயிட்டு ஒக்காந்து நம்ம தேடி எடுக்கணோ இல்லையா அந்த கணினி மையத்த தேடி அலையுறது அந்த ப்ராஜெக்ட டைப் பண்றது அதெல்லா உங்குளுக்கு ஞாபகோ இருக்கா
அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு தப்பு பண்ணிட்ட ஆனா கடைசி நேரத்துல அந்த ப்ராஜெக்ட் எடுத்த சார் வந்து அத கவனிக்கல இல்லன்னா கவனிச்சிருந்தாருனா நான் அந்த அந்த செய்கள நான் தோல்வி அடஞ்சிருப்ப அந்த மாரிலா சிக்கல் எல்லா மாட்டி நா
ஆமா அதுலயு இந்த பி டி சாருக்கு பயப்படுறதுன்னு இருக்கு பாருங்க அத சொல்லவே வேண்டா எது அதாவது நம்ப மேக்ஸ் டீச்சருக்கு இயற்கையாவே எல்லாரு பயப்படுவாங்க ஏனா அவுங்க கணித ஆசிரியர்னாலே ஒரு ரஃப்பா இருப்பாங்க அப்டிங்கிற மாதிரி ஆனா பி டி சாரு வந்துட்டு அவுங்க தூர த்துல நின்னாலே நம்ம இப்படி ஒதுங்கி போறது அவங்க அடிச்சிடுவாங்களோ நம்ம கரெக்டா இருந்தாலுமே நடந்து போறப்ப தலை பின்னல பாத்து திட்டிடுவாங்களோ இல்ல ஷால் போட்டுருக்கத பாத்து பேசிடுவாங்களோ பயந்து பயந்து அவங்க வந்தாலே இதயம்ல்லா எனக்கு படப்படக்க ஆரம்பிச்சிடு
நீங்க செல்றது சரிதா பி டி சார்ன்னு சொன்ன ஒடன தா நா படி பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்கள எதார்த்தமா இப்ப சாலைல போறப்ப அவங்க அவங்க அவங்க வீட்டுக்காரோட போய்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்க தலையில பூ வச்சுட்டு போனாங்க அத பா பாத‌ ஒனே எனக்கு சிரிப்பு வந்துட்டு எங்கள மட்டு பூ கூடது பூ வைக்க கூடாதுன்னு அந்த பாட படுத்துனாங்க இப்ப அவங்க பூ வச்சுட்டு போறாங்கன்ட்டு என்னோட கணவர்ட நா சொல்லிட்டு வாரே வேன்னா நிறுத்தி அவங்கள பூ வைக்க வேன்னனு சொல்லவா அப்டிங்கிற மாதிரிலா தோணுச்சு இந்த பழைய நினைவுகள் வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமா நம்ம மனசுக்குள்ள இருக்குல
ஆமா எதனால தான்ங்க அந்த பூ வைக்கக் கூடாதுன்னு சொல்றாங்க எனக்கு இன்ன வரைக்கு இல்ல இப்ப அது நம்ம கொழந்தைங்க கால வரைக்கு தொடருது கொஞ்சமா கூட பூ வச்சுட்டு போ கூடாது அப்டின்னு ஒரு கட்டாயமான ஒரு இப்பெல்லா எல்லா ஸ்கூல்லயு அது ஒரு ரூல்ஸாவே போட்டுறாங்கல்ல பூ வெக்க கூடாது கால்ல கொலுசு போட கூடாது தோடு வந்து சின்ன புள்ளி அளவுலதா போடணு இந்த மாதிரிதா இப்ப எல்லா ஸ்கூல்லயுமே ரூல்ஸ் வந்துட்டுன்னு நெனைக்கிறே
ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்குல்லா அந்த மாரி ஒரு ஒரு சூழல பழக்கி விட்டு தலையில பூ வைக்கணுங்கிற ஒரு விருப்பமே இல்லாம போயிடுச்சு அந்த பிள்ளைங்களுக்குல்லா
நீங்க சொன்னது ரொம்ப சரிதா நம்மல்லா ஒரு வெளியில போறோ ஒரு கோயில் குழ த்துகு போறோம்னா ஒரு பூ வப்பம்ல இப்ப உள்ள புள்ளைங்க வைக்காம இருந்து பழக்கி போயிட்டு குடுத்தாலு அது வந்து தல வெயிட்டா இருக்கிற மாரி இருக்கு தல வலிக்குதுன்னு சொல்றாங்க
ஆமா இப்ப இருக்கிற பிள்ளைங்கல்லா பாத்தீங்களா தலமுடிய யாரு வளக்க மாட்டறாங்க எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன அளவுலயே முடி வச்சுக்கிறாங்க அது ஒரு அதா அத சொல்றே அந்த மாற்றங்கள் வந்து நெறையாவே வளந்துட்டு வருது ஆனா என்ன பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு வள வளருது அவ்ளோதா
அதுதா நம்மளோட வருத்தமான விஷயமாருக்கு நம்ளோட பாரம்பரியங்கள் நம்ப காலத்துல இருந்த விஷ்யங்கள் அதெல்லா வந்துட்டு அப்டியே முற்றிலுமா மாறிட்டு வெளிநாட்டு நகரகத்த புகுத்துறாங்க என் பா கொழந்தைய வந்து ஒரு தனியார் பள்ளில்ல சேத்திருக்கோம் அங்க வந்துட்டு பெண் கொழந்தைகள் வந்து முடி வளர்க்கறதக்கூட அவுங்க குவிக்கேறது கெடையாது இந்த பாப் கட்டிங்ன்னு சொல்லிப்பாங்கல்ல அந்த மாதிரி முடி வளர்த்துட்டா அது ஒரு நல்ல விஷ்யமாவே பாக்கறாங்க அந்த பிள்ளைங்க அப்புடிதா முடியெல்லா வச் ச்சிக்கறாங்க நம்ம இந்த முடிக்காசப்பட்ட காலம்லா பேயிடுச்சி போல நெனைச்சிட்டே இதுக்கெல்லா முடி வளர்லன்னு சொல்லிட்டு என்னான்ன இலை செலருக்கு நாட்டு மருந்துகள் இருக்குன்னு நம்ம தேடி தேடியா அரைச்சு அரைச்சு கருவெப்பிள்ளைய கிள்ளி வெறுபனே சாப்புட்டு அப்டில்லா முடிலா வளர்த்தோ இப்ப இந்த பிள்ளைங்க அசால்ட்டா நறுக்கிட்டு போயிட்டு இருக்குங்க
கண்டிப்பா முடி வளர்க்கறதே வந்து இப்ப உள்ள புள்ளைங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்கு ஆ-ஆ-ஆண் புள்ளைங்க மாதிரி ஆ முடி வளக்கணு அவ்ளேவுதா ஒரு ஒரு ரெண்டு இன் ரெண்டு இன்ச் அள மூணு இன்சு அளவுதா முடியே தலையில இருக்கணு அப்டிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்த புள்ளைங்க இதெல்லா வந்து யோசி சிக்கிறப்ப ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு விஷ்யோ தா அப்டின்னு நா நெனைக்கிறே
ஆமா அவுங்‌ வந்து நாகரிக வளர்ச்சின்னு சொல்லும் போது பண்பாடு நம்மளோட பழங்கால நினைவுகள்லா அழியுதுங்கறத யாருமே வந்துட்டு இப்பலா சிந்திக்க மறந்துடறாங்க நாகரிகம் வளரும்படி வளரட்டு இந்த மாதிரி விஷ் இல்லாம நம்போ பண்ணிட்ருக்கலா நம்பல்லாம் பள்ளிகாலங்கள்ல வந்து பாவட சட்டை போட்டுக்க ரொம்பவே ஆசப்படுவோல்ல இப்ப அதெல்லா வந்து அழிந்து வரும் ம் பொருட்கள்ல ஒண்ணுங்கற மாதிரி போயிட்டு இருக்குன்னு நா நெனைக்கிறே கொழந்தைங்க பட்டுப்பாவட சட்டையெல்லா ரொம்ப ரேர்ரு பட்டுப்பாவாட சட்டை எப்டின்னா ஒரு பதின்ம வயதுல உள்ள கொழந்தைங்களுக்கு போட்டு பாக்காம ஒரு பொறந்த ஒரு இரண்டு வயது கொழந்தைக்கெல்லா பட்டுப்பாவாட சட்ட போட்டு பாக்கறாங்க ஆனா பதின்ம வயதுல இருக்குற கொழந்தைக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸ போட்டு விட்டர்றாங்க அப்டித்தான
ஆமா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷ்யோதா அந்த அந்த பருவத்துக்கு தகுந்த அ நாகரிகம் உடை நாகரீகம் வந்து நம்ப முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தி வெச்சிருக்காங்க அந்த வயதுக்கு முன்பு பூப்படைவதற்கு முன்பு பின்பு அப்டிங்கற ஒரு அ உடைநாகரீகம்லா இருந்துச்சு ஆனா இப்ப யாருமே அத கடைபிடிக்கிறது கெடையாது எந்த ட்ரெஸை எப்ப வேணாலு யாரு வேணாலு போட்டுக்கலாங்கற மாதிரி ஆயிடுச்சு இப்ப
அதெல்லா நம்ப இப்ப சொன்னோம்னா வந்துட்டு நம்போ உடையில வந்துட்டு நம்ப தவறான கருத்த சொல்றோம்ன்னு நம்ள்ட்டயே வந்துட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க போல அப்டிதா காலமாற்றோ ஆயிட்டு
ஆமா பெண் சுகதந்திரம் அப்டின்னு சொல்றப்ப உடையும் சுகதந்திரமா அணிஞ்சுக்கலாம் அப்டிங்கற மாதிரி ஒரு மனநெலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இப்ப இருக்கற தலைமுறையினர்ல்லாம்
சரியா சொன்னீங்க ஆனா நம்ப பள்ளி காலங்கல்ல பத்தி பேசிட்டு இருந்ததுல எனக்கு ஏதோ நம்ம மீண்டும் அந்த பள்ளிக்கு போவோம்ங்கற மாதிரி ஒரு நினைவெல்லா வந்துச்சு உங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாருக்குங்க நம்போ இன்னொரு தட பேசுவோ
அ ரொம்ப நன்றிங்க